காலை வணக்க வணக்கோ வணக்கங்க வீட்ல என்ன பண்றாங்க நீங்க நல்லா இருக்கீங்ளா
ஆமான்டா பாத்தீங்ளா மனைவிக்கு பாத்தீங்னா
சொல்லுங் சொல்லுங்க சேரிங்க
நா பாத்தீங்னா
நீங்க பேசுறது வந்து ச சத்தம் உள்ள போய் கேக்குதுங்க நண்பா அது ஒன்னுமே கேக்க மாட்டீங்குதுங்க
கேக்குதுங்ளா
ஆ இப்ப ஓரளவுக் கேக்குதுங்க
இல்லைங்க மனைவி மனைவியெ மாமியார் வீட்டுக்கு போயிட்டாங்க நா பாத்தீங்ன்னா வீட்லதாங்க டீவி பாத்துட்டு இருக்க நீங்க என்ன பண்றீங்க சாப்ட்டாச்சுங்ளா
ஆ நா சாப்புட்டுதாங்க சும்மா உக்கான்ட்ருக்க அம்மாப்பா வெளிய போயிருக்காங்க அவுங்க வந்ததுக்கப்பறோ நானு தம்பியு வெளிய போற மாரி இருக்குங்க நீங்கெல்லா எங்கியு வெளியெல்லா போறது இல்லலைங்ளா மழையெல்லா வருதுங்ளாங்க
இங்க மழையெல்லா வருதில்லைங்க ஃபுல்லாவே வெயில்தா அடுச்சுட்ருக்கு வெளில போலான்தா காலேலந்து நண்பர் கூப்பிட்ருக்காங்க சித்தி பயர சித்தி பையனுக்கு பாத்தீங்கன்னா ஒடம்புக்கு முடிலனு சொல்லி ஹாஸ்பிட்டல அட்மிட் பண்ணிருக்காங்க நேத்துதா போயிட்டு வந்தோ இப்ப மறுபிடியு போய் ஒரு பாத்துட்டு வந்துட்டு பாத்துட்டு வந்தர்லானு சொல்லீட்டு போறங்க
சேரி சேரிங்க பரவால்ல பரவால்லைங்க நல்லதுங்க இப்ப நீங்க வந்து எப்போ போற வெளிய போற மாரி உங்களுக்கு நேரம் எந்த மாரி எந்த நேரத்துல கெளம்பற மாரி இருக்குங்க
இப்ப அப்பா அம்மா போய் பாக்க போயிருக்காங்க வாகனத்துல இருசக்கர வாகனத் துலதா போயிருக்காங்க அவுங்க வந்துட்டாங்கன்னா அடுத்து நாங்க அப்பிடியே இருசக்கர வா கனத்த எடுத்துட்டு போய்ருவோ அதுக்கு முன்னாடி சின்ன ஒரு பணி இருக்குங்க ஒரு தேவைல்லாத குப்ப வீட்டுக்குள்ள இருக்குதுங்க அது தூக்கி வெளிய தூக்கி போட்டுட் வெளிய தூ வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா குப்ப இருக்குது அத தூக்கி வெளிய போடணு அத எடுத் து கொட்டிக்கிட்டு அதுக்கப்பறந்தாங்க நம்ம வெளிய இங்க இருந்து போற மாரி இருக்கும்
சேரி சேரிங்க பரவால்ல பரவால்லங்க எதுவா இருந்தாலு அ நல்லதுதாங்க வீடு சுத் த்தமா வச்சுக்கிறது நல்லதானுங்ளே ஃபர்ஸ்டு சுத் வீட்ட சுத்தமா வச்சுக்கிட்டு வெளிய போய்க்கிலாங்க அதுதாங்க நல்லது
ஆமாங்க ஏன்னா எப்ப யாரு வருவன்னு சொல்ல முடியாதுங்க வந்து ரெண்டுன் நிப்பாங்க வேறே ரெண்டு மெஷின் கொஞ்சோ வந்துருக்குங்க தூக்கி போட்டோம்னா பிரச்சன இருக்கதுங்க
சேரி சேரிங்க பண்ணிக்கலா கண்டிப்பா பண்ணிக்லாங்க அது ஒன்னு பிரச்சனை இல்லைங்க ஏன்னா அவங்க அண்ணன அண்ணா கூட பிறந்தாங்க அண்ணா யாரது இருந்தாங்கன்ன கூப்புட்டு எதாது பண்ணீங்கன்னா சீக்கிர வேலைய முடிச்சிடலாங்க
ஆமாங்க மர எறக்க கூப்புண்ணுங்க இப்பதா வேல
சேரி சேரிங்க பரவாயில்ல பரவாயில்லைங்க நீங்க எப்புடிங்க வீட்ல எல்லாரு ஊருக்கு போயிட்டாங்குறீங்க நீங்க தனியா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பரவ இல்லைங்களா உங்களுக்குள்ள போருலா அடிக்கலீங்களா ஜாலிய தா இருக்கீங்ளா
இல்லங்க கஷ்டமா இருக்குதுங்க மனைவி இருந்த வரைக்கு ராஜா மாரி இருந்த மாரி இருக்குதுங்க ஏனா தண்ணில்லா ரெண்டு ஒரு நாளைக்கு ஒரு டைம் வரு தண்ணி மனைவி புடிச் சுருவாங்க சாப்பாடு முணு நேர ஆக்கிடுவாங்க கொழந்தையை பாத்துக்குவாங்க ஊட்டி ஊற்றுருவாக என்ன எந்த வேலயுமே வாங்க மாட்டாங்க பெட் காபி வரு எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க இப்ப யாருமே இல்லாத வரைக்கு கடுப்பாருங்குக துணி யில்லா தொவைகிறதுனா கொண்டு எல்லா வேலையு பண்ணுவாங்க அவளே சொல்லுவாங்க என்ன இப்பெல்லா எந்த வேலையுமே செய்யுறது இல்லைனு ஆனா நா செய்யவே மாட்டேங்க ம் ஒரு
ய கா ஆ என்ன ராஜா உட்டு கன்னுக்குட்டி மாரி இருந்துட்டு இருந்திருக்கீங்க மனைவி இருக்கற வரைக்கு இப்ப மனைவி ஊருக்கு ஊரு போனது அத அத மனைவி ஊரு போனதுக்கு அப்றந்தா உங்களுக்கு என்ன எந்த மாரி கஷ்டங்கள் நம்ம எந்த மாரி இருந்துருக்கோ இப்ப எப்டி இருக்கோ இப்பதா உணந்துருக்கீங்க
ஆனா ஆளு சீம எல்லா பாத்தீங்கன்னா தொடவே மாட்டேங்க இப்ப எடுத்து கூட்டுற மாரி நெலம ஆயிடுச்சுங்க பாத்திர ஒரு டம்ளர் கூட வெளக்க மாட்டேங்க இப்ப வெளக்கற மாரி ஆகிடுச்சே
அதா அதாங்க இப்ப நீங்க பண்ணிதா ஆகணு ஏன்னா இப்போ வந்து உங்க மனைவி வந்து எங்கேயுமே போ மனைவி வந்து எங்கேயுமே போகாம இருக்க முடியாது இல்லங்களா அவங்க ஊரு ஊருக்கோ இல்லே வெளியவோ போகணும்னு பாத்தீங்கன்னா நீங்களு சில சமயம் வேலய செய்யுற மாரி எல்லா வரும்லே அத நீங்க தா ஏற்படுத்தி அந்த இத வந்து நீங்கதா பண்ணி பழகி வச்சிருக்கணுங்க
ஆனா எங்க வீட்ல எல்லா பாத்தீங்கன்னா எங்க அம்மா எல்லா இருக்கறப்ப எங்க அம்மா எல்லா பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்குவாங்க கொஞ்ச சக்கைய தனியா எடுத்து வச்சிக்குவாங்க அந்த முருங்கக்காய் சக்க மாரி அப்டி இல்லா எப்பயுமே இல்லாட்டி அந்த அப்டியு இல்லாட்டிமே பொலம்புவாங்க இது செய்ல அது செய்ல அப்டி படத்த படிக்கையா இருக்க வேலைக்கு போல அத போல இத போல வேலைக்கு போல இப்ப படுத்துக்கடக்குறே என்ன பண்றது ஏது பண்றது ஏதோ ஒண்ணு போரடி சின்ன டார்கெட் லைன்னே வச்சு ஓட்டிட்டு இருப்பாங்க பிரச்சன இல்லைங்க யாருமே
பரவாயில்லே பரவாயில்லயே எப்படியோ ஒண்ணுங்க சந்தோஷமா இருந்தீங்கன்னா சேரிங்க ஏன்னா முன்னாடி இருந்ததுக்கு வேனா இப்ப நீங்க வந்து கல்யாணத்துக்கு முன் இருந்ததோட இப்ப கல்யாணத்துக்கு பின் வந்து ராஜா உட்டு கண்ணுகுட்டி மாரி இருக்கீங்கன்னு சொல்றீங்க பரவால்லே
ஆமாமாங்க நீங்க இல்லாட்டி இப்ப இப்ப நா வேலைக்கு போகாம இருக்கே ரெண்டு மாத காலாமா எல்லா வீட்ல இருந்த சும்மா உட மாட்டாங்க
கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க இப்ப வந்து எப்டின்னா நீங்க வந்து வேலைக்கு போகாம இருக்கேங்கறீங்க உங்க கூட பெறந்தவங்க யாருமே இல்லிங்களா இல்ல நீ மட்டுதா வீட்டுக்கு ஒரே ஆளுங்களா
கூட பொறந்தவரு இருக்காருங்க அவ்ள தூரல ஃபாரின் போயிட்டாருங்க
புரில ஃபாரின் போயிட்டாருங்களா
ஆமா ஆமா ஃபாரின்தா ஆ
ஃபாரின் போயிட்டாருன் சொல்றீங்க நீங்க உள்ளூர்ல இருக்காருன்னு சொல்றிங்க ஏன் அவர் ஃபாரின் போயிட்டாருனா நீங்க அவர்கிட்ட கேட்டு நீங்க இந்த மாரி எதாவது ஜாப்பு கடைக்குமா எனக்கு வேல இருக்கா நானு வரே அந்த மாரி கேட்டு நீங்க போறது உங்களுக்கு விருப்பம் இல்லிங்களா
இல்ல இல்லங்க அண்ணனே முக்காவாசி சம்பாதிச்சிடாருங்க அண்ண அ அதல்லாம் கொஞ்ச கஷ்டோ நீ இரு நா ஒரு வருஷத்துல நா வந்துருவே அப்டின்னாருங்க வந்து ரெண்டு பேரும் சேந்து பண்ணிக்கலா காசு கொஞ்ச கைல இருக்குது நறைய இருக்கு பாத்துக்கலாம்னாரு
பரவாயில்லங்க நீங்க அவரு தொழில் பண்ணலாங்கறாங்க சரி தொழில் பண்லாமன என்ன மாரி தொழிலு எப்புடி என்ன ஏதுன்னு ஏதா ஒன் ரெண்டு பேர் சேந்து முடிவு பண்ணிட்டீங்களா
அவரு பண்ணிடாருங்க அவரு பாத்தீங்கன்னா அந்த கோழி பண்ண பாத்தீங்கன்னா ஒரு ஓ ஒரு ஒன் சி ஒரு கோடிக்கு பாத்தீங்கன்னா கோழி பண்ண போடனு எடத்த குடுத்து பத்து பத்து சென்ட் எடம் இருக்குங்க எல்லாமே கோழிப் பண்ண போட்ரதா சொல்லிட்டு இருக்காங்க
பரவால பரவாலங்க இதுக்கு முன்னனுபவம் இருக்குங்களா உங்க ரெண்டு பேத்துக்கூ
இல்ல இல்லை எங்க அண்ணனுக்கு இருக்குங்க அண்ண பாத்தீங்கனா இதுக்கு முன்னாடியே தெ காலேஜ் முடிச் முடிச்ச புதுசுலா அங்கதா வேலைக்கி போயிட்டுந்தாரு ஓகே சார் இப்ப அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுப் இப்ப பண்ணிக்கலானு சொல்லிட்ருக்காரு
சேரி பரவாலிங்க எப்புடி இருந்தாலும் முன் அனுபவம் இருக்குதுங்கிறீங்க அத வெச்சு நீங்க சின்னதா ஒரு ஆரம்பிச்சா கூட அதை வச்சு நீங்க பெருசா பண்ணிக்கிலாங்க பரவால்லிங்க யார் ஒருத்திரு தெரிஞ்சா கூட ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க தெரியாம எறங்கதவிட தெரிஞ்சாலுங்க இரு கூட இருக்கும் போது ஒரு வெற்றி கண்டிப்பா கெடைக்குங்க
ஆமா ஆமாங்க ஒரு நல்ல எடத்துல ஒரு
சேரி சேரிங்க
பாக்கலாங்க எப்படி எங்க பண்றனதுனு அண்ணா வந்துருவாரு ஆரம்பிச்சுக்கோங்க
பரவால்ல பரவாலிங்க எப்படியோ ஒண்ணுங்க நல்லபடியா எதுவு ஆரம்பிச்சி முன்னேறி வந்தீங்கன்னா பரவால்லைங்க மத்த இது எல்லாமே பணத்த நோக்கிதான எல்லா ஓடிக்கிட்ருக்காங்க
உண்மதாங் உண்ம தாங்க யாரா இருந்தாலுமே பணந்தாங்க பண இருந்தா எதையுமே யோசிக்க தேவையில்ல அப்டிங்கறதுதா இப்போ ஒரு நெலமையா போய்கிட்டு இருக்குது எல்லா பணத்ததாங்க தேடி ஓடிக்கிட்ருக்காங்க
அப்ப நம்ம பணத்த நம்மள யாரு தேடமாட்டிகிறாங்க பாத்தீங்ளா
கண்டிப்பா கண்டிப்பாங்க இப்ப பண இ எல்லாரு பணத்த தேடி ஓட்றாங்க நம்மள தேட மாட்டங்கறாங்க அந்த பணம் நம்மகிட்ட இருந்துதுன்னா நம்மள தேடி கண்டிப்பா எல்லா வந்துதாங்க ஆவாங்க
அந்த பணத்த வந்து எவ்வளோக்கு எவ்ளோ நம்மலால சம்பாரிக் க முடியுமோ அவ்ளோக்கவ்ளோ சம்பாதிச்சு வெச்சிருனுங்க ஏன்னா நமக்கு நம்ம வந் து நம்ம ஈகோ அந்த மேல் ஈகோனு சொல்லுவாங்க அந்த ஈகோ வந்து நறை குறையாவே பாத்தாச்சுங்க இனி அது வந்து ஒரு வெறியோடப் போயிட்ருக்குது கண்டிப்பா அத வெற்றி அடையாம விடக்கூடாதுங்க
ம் இப்ப பாருங்க ம் விவசாயில்லா பாத்தீங்களா தேங்காயிலா ஒடச்சி போராட்டம் பண்ணிட்ருக்காங்க அதெல்லா கேள்விப்பட்டீங்ளா
ஏந்த எது எதனாலைங்க எதுக்குங்க
ப்பயே ஒரு கிலோ தேங்கா பாத்தீங்கன்னா நூத்தி எண்பது ருவான்னு விக்கிறாங்க ஆனா இவங்க கிட்ட வாங்கறது பாத்தீங்ன்னா ஒருகிலோ தேங்கா நூத்தி என்பது ரூவாங்களா ஆனா இவங்ககிட்ட வாங்குறது பாத்தீங்கனா அறுபது ரூவாய்கி தா வாங்குறாங்களாமா அது போய்டு போராட்டம் பண்ணிட்ருக்காங்க எப்பவுமே விவசாயிகளுக்கு பிரச்சனயே பிரச்சனதாங்க
ஆமாங்க விவசாயிங்களுக்கு எப்பவுமே பிரச்சனதாங்க எல்லாத்துலேயுமே ஒரு தொழில் முன்னேற்றம் வருது வருதுங்க ஆனா விவசாயத்துல மட்டு எந்த முன்னேற்றமுமே கெடையாதுங்க அப்ப இருந்து இப்ப வரைக்கு அ முன்னேற்றம்ன நா சொல்றது என்னனா விவசாயிகளுக்கு ஒரு நல்லது விவசாய விவசாயம் பண்ற ஒரு விவசாயிகள் முன்னேறி இருக்காங்கன்னு ஒரு இதவே கேள்வியே
இல்லைங்க விவசாயம்க்கு நல்லது என்னன்னா விவசாயத்த விட்டுட்டு சைடு போட்டு விக்கிறதுதாங்க நல்லது அதா பண்ணிட்ருக்காங்க இப்பல்லா
ஆமாங்க விவசாய பண்றவங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுத்தா தான விவசாயொ வந்து செழிக்கு அது வந்து பெருகுங்க இப்ப யாருமே விவசாயத்த அழிச்சிட்டு பிளாட்டு போடுறதா இருக்கட்டு எதுவா இருக்கட்டு எல்லாமே அத தாங்க பண்ணிட் இருக்காங்க
ஆமா ஆமா ஆமா
விவசாயத்த யாருமே முன்னுரிமைய எடுத்து பாக்குறது இல்லைங்க எல்லாமே பிளாட்டு் போடுறது சைட்டு போடுறது அப்டிதா போட்டு போயிட்டு இருக்காங்க
இப்படி போட்டு என்னங்க கெடைக்கிது விவசாயத்துக்கு சோத்துக்கு அப்படிஎன்ன பண்ணுவாங்கன் தெரியல
கண்டிப்பா அவங்களு சம்பாரிச்சுட்டு போயர்ரா விவசாயத்த அழிச் சம்பாரிச்சுட்டு போயற்ராங்க கடைசில விவசா தய்விம் கஷ்டப்பர்றாங்க மக்களு கஷ்டப்பர்றாங்க மக்கள் கஷ்டப்பர் இருக்கிற மக்கள் கஷ்ட கஷ்டப்பட்றது இல்லாம வ வரப்போற சன்னதியுமே கஷ்டப்பட போது
ஆமாங்க இப்பல்லா பாத்தீங்கன் வைங்க சாலைஓரத்தில எல்லாம் நம்ம வாகனத்தெல்லா நிப்பாட்டி எதுவுமே பண்ணக்க கூடாதுங்க ஏனா நம்ம நிக்கிற கேப்ல இன்னொருத்த வந்து அடிச்சுருவானுங்க
ஆமா ஆமாங்க இப்ப வந்து எதனால விபத்துகள் வந்து அதிகமா போயிட்டு இருக்குதுங்க அதிகமா விபத்து போகுதோ இல்லியோ இவ அத் அதி வேகத்துல வந்துட்டு இருக்காங்க யாரு எப்ப என்ன பண்ணுவாங்கன்னு தெரியமாட்டேங்குதுங்க
ஆமாங்க எப்பவுமே பாத்தீங்கனா ஓரத்துல வந்து சாலை ஓரத்துல பைக்ல நிப்பாட்டி நின்னு பேசக்கூடாதுங்க எல்லா ஒதுக்குப்புறமா வந்திரனுங்க ஏதாச்சு முக்கியமான காலா இருந்ததுங்க பைபாஸ் அந்த மாதிரிலா நமக்கு போய் நின்னீங்கனா உங்களுக்கு சோலி முடிஞ்சிருங்க
உண்மதாங்க உண்மதாங்க எதுவா இருந்தாலு எப்டினா ரோட்டுக்கு வெளிய நின்ன்தாங்க பேசணு ஒ ஒ ஓரத்துலநின்னுலா பேசவே கூடாதுங்க நம்ம வண்டியு போய் ஓரத்தில நிப்பாட்டிங்க அதுக்கப்றொ கூட பேசி லாம் நீங்க சொன்ன மாதிரி சாலை ஓரத்தில நின்னுட்ருந்தனா எவ எப்டி வருவான்னே தெரியாதுங்க நம்ம பாதுகாப்பு
ஆமா ஆமா ஆமாங்க ஏனா இப்பல்லா ரொம்ப நடக்குது இல்லங்க
ஆமா ஆமாங்க ஊர் ஊருக்கு ஒவ்வொண்ணு இப்பதாங்க அதிகமா நடக்கறக்கு ஆரம்பிச்சிருச்சு
பாத்திங்கனா அ ஒரு காலையிலயே பாத்தீங்கனா ஒரு வாயு கசிஞ்சு ஒரு ஆறு பேர் எறந்துட்டாங்கலா குடும்பத்துக்கு பாத்தீங்கனா இரு இது ரெண்டு லட்ச ரூபா கொடுக்க சொல்லிருக்காங்க
ரெண்டு லட்சொ குடுக்க சொல்லிருக்காங்களா
பத்து லட்சொ குடுக்க சொன்ன மாரி ஏதோ நியூஸ்லயிலா போட்டிருந்தாங்க என்னன் தெர்லீங்க
என்னன் தெர்லீங்க ரெண்டு லட்சந்தா போட்ருந்தாங்க என்னன்ன நடக்கும் தெர்ல அதுக்குல்ல என்னடான்னா அதுலயே எத்தன பேர்ஸ் சொரண்டிக்கிறது சொரண்டிகிறான்ங்க பாட்லைட்க்கு ஆவுதுன் நினைக்கிற மே பிங்க படம் பார்த்த பெரிய படத்துல ஹிந்திகாரனு இல்ல
இப்ப வந்துங்க இப்ப ரெண்டு லட்சொ குடுத்தாலு அஞ்சு லட்சொ பத்து லட்சொ குடுத்தாலுமே அவங்களுக்கு வந்து அந்த அவரு இருக்கிறமா இப்ப எறந்தவங்க இருக்கிறமாரி இருக்க முடியாது இல்லங்க அவங்களோட இழப்ப வந்து ஈடுகட்ட முடியாதுங்க அந்த காசுனால அந்த இழப் ப்ப வந்து ஈடு கட்டவே முடியாதுங்க
முடியாது முடியாது முடியாதுங்க நன்றி வணக்கம் மீண்டும் உங்களை அழைக்கும் வரை உங்கள் நண்பன்
போய்கிட் இருக்குது நன்றிங்க மீண்டும் சந்திக்கும் வரை வரை உங்கள் நண்பன் நன்றி வணக்கம் சிறிது இடைவெளி எடுத்துக்கலாங்க வந்தர்றங்க இணைப்புல மீண்டு சந்திக்கலாங்க நல்லது நல்லதுங்க